ஆ சொல்லு
ஆனா வந்து ஆனா வேம்பு சொன்னிச்சு வந்து வெறு கேமரா வச்சிருக்காங்கன் வேற சொல்ற பிள்ளைங்க வந்து பிரியா வந்து பேச
ம்
அப்டின் சொல்லிட்டு சொன்னுச்சு வேம்பு
ஆமா நேத்து என்கிட்ட பேசுனப்பே அதா சொன்னுச்சு கேமரா இருக்குங்கற பாத்து இரு அப்டின் சொன்ச்சு வெளிலலா நாங்க வாசல் எல்லா உக்காந்து அந்த மார்லா எது பே பேசிக்லா இல்ல தேவண்ணா ஆனா மாமா வந்து முன்னாடி சொன்னாங்க வந்து வெளிலேலா நீ வந்து வாசல்லா கூ ட்டும் போது ஷால் போட்டுக்க வெளில வந்து எப்பயு குளிச்சிடாத அப்டின்லா சொன்னாங்க
ஆமா
ம் அதல்லா சொன்னாங்கதா ஆமா அது வேற நேத்தி வேற வேற சொன்னந்த இதையு வேற நா நேத்தி சொன்ன அவுங்ளுக் வந்து து பொண்டாட்டி லா இல்ல மூணு பொண்டாட்டியு ஓடி போயிடுச்சா வீட்டு வேற வீட்டு அது கேட்டுச்சு வீட்ட நமக்கு குடுப்பாங்களா அப்டின்னு கேட்டுச்சா அத வேற பேசிட்டு இருந்தே அந்த ஆடியோ அனுப்பி எனக்கு வேற பயமா இருக்கு
ஐய்யேய ஆ
அ ஒன்ட்டதா சொன்னே இவங்க வந்து என்ன பொழுதேன்னைக்கு அவங்களுக்கு வேற வேலை இல்ல இதயேவா பாத்துட்டு இருப்பாங்க அப்டின்னு சொன்னே கடைசில வந்து அவர் வந்து அதேதா பாத்துட்டு இருக்காரு போல
அதானா எனக்கு வேற நீ இப்ப எங்க உக்காந்து பேசிட்டு இருக்க
நா வீட்டுக்குள்ள வந்துட்ட வந்துட்ட வீட்டுக்குள்ள வந்துட்ட இது வீட்டுக்குள்ள எல்லாமா கேமரா வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லா இல்ல
அப்படி கடையாது அதாவது நம்ம அந்த கேமரா வந்து நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கு நமக்கு கடைக்கும்
ம், ம்
ஆமா எப்போ ஒன்னு இல்ல உனக்கு அந்த வீடியோ காமிச்சாங்களா பாப்பா வந்து இந்த டைல்ஸ் அடிச்ச வீடியோ காமிச்சாங்களா
என்னட்ட காட்ல மாமாட்ட காமிச்சக்காங்களா
மாமாக்கு அனுப்பி வுட்டாங்களா காமிச்சாங்களா
இல்ல மாமாட்ட காமிச்சாங்க மாமா வேலைக்கு போனப்ப வந்து அவங்க பாத்தாங்க போல அப்ப வந்து அவ அந்த போவாங்க அவங்க வீடு இருக்கிற வழியா அப்போ வந்து காமிச்சாங்களா
அப்போ ஆன மாமா வந் ப்ப அந்த எந்த அளவுக்கு வந்து பாத்தாங்க அப்டின்னு தெரிலையே ஏன்னா இப்ப வீடியோ வாசல்ல
இப்போ வந்து சொன்னாங்க நல்லா கிளியரா தெரியுது ஜெசிகா இது பண்ணது தெரியுது நம்ம பேசிட்டு இருக்கறது நல்லா காதுல விழுது கொயமியன்னு ஜெசிகா விளையாட்றது காதுல வுழுவுது அப்டின்னாங்க சேரி வீடியோ தெரிஞ்ச கூட பரவாயில்ல ஆடியோ கேட்டா வந்து நமக்கு ரிஸ்க்கு
ஆமா ஆடியோ தெரிஞ்சா அது ரிஸ்காச்சே ரொம்ப நம்ம எதவுமே பேசிக்க முடியாத வீடி வீடு அதுக்குன்னு என்ன நம்ம ஜெயில்ல அடைச்ச மாரியே உக்காந்துருக்க முடியு ஒரு வீடியோ அதாவது கேமரா ஃபிட் பண்ணுவாங்க எல்லா எடத்துலயலையு ஃபிட் பண்ணுவாங்கனாக்கா இப்ப நம்ம வீட்லயே எத்துக்கே கேமரா ஃபிட் பண்ணிதா இருக்காங்க ஆனா வந்து வாய்ஸ் எல்லா கேக்காது கடையிலமே கேமரா ஃபிட் பண்ணிதா வச்சிருக்காங்க வாய்ஸ் எல்லா கேட்காது இப்போ இவங்க இப்ப வெண்பா அப்பா கடையிலயே கேமரா இருக் கு ஆனா க வாய்ஸ் எதுமே கேக்காது தவித் து ஆனா நடக்கறது எல்லாமே பாக்க முடியு அப்டின்னு சொல்லுவாங்க
ம், ம்
இது வந்து இப்ப வா ஆடியோவே கேக்குதுன்னு சொல்றீயே
ஆடியோ கேக்குது அப்டின்னுதா மாமா சொன்னாங்க அது வந்து கொயமியன்னு சவுண்ட்ல்லா கேக்குது நம்ம பே சிட்டு இருந்த சத்தம் எல்லா கேக்குது அப்டின்னு சொன்னாங்க சித்தப்பாட்ட கேட்டுப்பாரு சி சி டி வி கேமரால ஆடியோ கேக்குமா ஆனா இப்ப வந்து நறைய, கேக்குமா
கேக்கு ஆடியோ வந்து கேக்கு ஆனா வந்து அது வீணா இருக்கிறதுனால அவங்க ஆடியோ வந்து அத பிக்ஸ் பண்ணவே கூடாதே ஆடியோ எதுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க சேரி கேமரா ஏதோ அவங்களுக்கு சேஃப்டிக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஆடியோ எப்டி அவங்க ஃபிட் பண்ணிருக்காங்க ஆடியோவ ஆஃப் பண்ணி வைக்கணும்ல அவங்க
அதா என்னன் தெர்ல அது எப்டி ஆஃப் பண்றது என்ன அப்டிங்கறது தெரில
நம்ம ஆஃப் பண்ண முடியாது அவுங்கதா ஆஃப் பண்ணனு
ம் அது என்னன் தெரியல மாமா வந்தாருன கேக்
மாமா வந்தனோ திரும்ப அவன்ட்ட நல்லா தெளிவா கேளு ஆ ஆடியோ கேட்டுச்சா எல்ல வீடியோ மட்டு கேட்டுச்சான்றத தெளிவா கேளு அப்டி சப்போஸ் அவரு எனக்கு தெரியல அப்டின் அவ சொன்னானா திரும்பயு அந்த அண்ணன பத்துப்பி அந்த வீடியோவ பாக்க சொல்லு அவ்வீடியோ பாக்கும்போ
ப்ப என்னட காட்டுவாங்க அவுங்க வந்
ஆ அந்த அண்ணா வந்தாங்கனா நீ வாங்கிப்பாரு அப்ப நீ பாக்கும்பொழுது என்ன பாக்கணுனா அப்ப பாவ்சே அப்ப ஜெஸ்பிகா வந்து வாசல்ல வந்து வாசல்ல தான வெளாண்டா ஆ அந்த வீடியோ வந்து எந்த எந்த அளவுக்கு கவர் ஆகுதுனு பாரு அதாவ்து ஒ ஹாலலா தெரியிதா அந்த வீடியோல‌ ஹாலு அவுங் ரூம் சைட்ல்லா தெரிதா அப்டின்றத பாரு இப் நம்ம ஒரு வீடியோ பாத்த தெ ரியுல நம்ம வீடியோக்கு பின்ன நம்ம கிழமக்கு பின்னாடி என்ன இர்க்கூன்றது தெரியுல ஆ அந்த மாதிரி கபராவுதா சத் தருக்கா அப்டின் சொல்லி நீ பாரு இது ஆடியோ கேட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்தட வந்து சேஃப் கெடையாது ஒனக்கு
ம் அது என்க் இப்ப வந்து பய வந்துச்சு வீட்டுக்குள்ளயே தெரிஞ்சிருக்குமா ஹால்லா தெரிஞ்சிருக் குமா அப்டி
ஆமா அப்ப அவனுகள யோசிக்கதனா நம்ப செய்யணு
குமா ஹால்லா தெரியுமா அப்டின்ட்டு யோசனையா இருக்கு ஏனா நாங்க ரூமுல தூங்கற்தில்ல ஹால்ல தா தூங்குறோ ரூம் வந்து ரொம்ப வெக் ம் ரொம்ப வேர்வையா இருக்கு அதனால் ப அங்க தூங்கற்தில்ல
அதாவது அவுங்களுக்கு இப்ப அவுங்க வெள்நாட்ல இருக்காங்க இல்லையா அவுங்களுக்கு வேற வேலைலா முடிச்சிட்டு அவுங்க ஃபிரியா இருக்கும் போது இது இப்ப அவுங்க பாக்றாங்க அவுங் மெனகெட்டு இவுங்க எதுக்கு அந்த நம்ம வீட்ல நடக்க தெது அவுங்க வாடகை குடுத்துட்டாங்க எதாவ்து பிரச்சன அப்டினா மட்டுந்தா அவுங்க நம்ம சொன்னம்பொழுது அவுங்க பாக்கணு
ஆமா இப்ப வந்து நா என்ன நென்ச்ச அப்டின்னாக்கா இப்ப ஏதாவ்து மிஸ் ஆயிருக்கு ஏதாவ்து காணோ அப்டின்ட்டாக்கா இப்போதிக்குனா அவுங்க வந்து பாப்பாங்க எதாது பிரச்சன அப்பனா அப்ப மட்டுந்தா அவுங்க அந்த வீடியோ போட்டு பாப்பாங்க அப்டின் நெனச்சே
அவுங்க எப்டி சம்பந்தமே தெனமுமே எப்டி அவுங்க பாக்க முடியு அத
இங்க வந்து ரெகுலரா வந்து பாத்துட்ருக்காங்க அப்டிங்கறது இப்பதா தெரியிது இத் தான ரிஸ்கு தா
எது ரொம்ப ரிஸ்கிது ஆமா இவ கண்டிப்பா வந்து மாமாட்ட வந்து பேசு அந்த அண்ணன் வந்தாங்கன்னா அந்த அண்ணகிட்ட கண்டிப்பா வந்து காட்ட சொல்லி வாங்கி பாரு எந்தளவு அதாவ்து நீ ஜெஸ்ஸிக்கா வெளாற வீடியோவ பாத்தாவே உனக்கு தெரிஞ்சு போய் எந்த அளவுக்கு வீடியோ வந்து உள் எது வரைக்கு கவர் ஆவுதுன்றது தெரிஞ்சுக்கிருலா
ம்
ஐயோ வீடியோ அதாவது ஒரு வீட்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ கேமரா ஃபிட் பண்றது தப்பு கெடையாது அது சேப்டி தா ஆனா ஆடியோவை ஏ அவுங்க பிட் பண்ணியிருக்காங்க அவுங்க வாடகை விட்டுட்டாங்க இல்லையா நம்ம ஆயிர விஷயங்கள்ல பேசிப்போ அவுங்க எப்டி ஆடியோ எப்டி பிட் பண்ணி வச்சிருக்காங்க
ஆ தோழி சேரி
நீ வந்து அ அதாவது ஜெசிகாவோட வீடியோ அவுங்க காமிக்கும்பொழுது அந்த அண்ணங்கிட்ட கேளு
ம்
அது ச சாதாரணமாவே கேளு அண்ணே என்னண்ணா ஆடியோ எல்லா வருது அ அதாவது வீடியோ வந்து இப்ப வந்ததுன்னா சரிண்ணே நாங்க பேசிட்ருப்போம்லண்ண உக்காந்து ஆடியோல்லா வருது அப்டின்னு சொல்லி கேளு
ஆ சேரி
ஆ அ ஏன்னா அது வந்து இத வந்து கண்டிப்பா இது வந்து சேஃபே கிடையாது இது
ம்
அ வட்டு ஒரு ஃப்ரீயா உக்காருக்கு அ தொல்ல இல்லாம உக்காந்துருக்கணும்னா இதுவு இந்தளவுக்குல்லாம் பிரச்சனருந்தா என்ன பண்றது
ம் எல்லார்க்கும்‌ கேக்குற மாதிரி
இல்ல நீ மாமாவ தா என்னப்பா ஆனா அவெ அரக்குறையா தா பாத்துருப்பா கண்டிப்பா அரக்குறைய தா பாத்துருப்பா
அவங்க அரகுறையாதா பாத்துருப்பாங்க இந்தா ஆடியோ கேக் குது அப்டினப்பயே நம்பல என்ன ஆடியோலா கேக்குதுன்றா ஆடியோலா கேட்றுக்காது ஆனா அவுங்க வந்து சொல்றாங்க ம்
அதாவது நம்ம வந்து இப்ப ஆபீஸ்ல்லா இருக்குல்ல பெரிய பெரிய ஆபி ஸுலாம் இருக்குல்ல அதுலயுமே வந்து ஆடியோ பிட் பண்ண மாட்டாங்க
ம்
அவ வீடியோ மட்டுந்தா ஃபிட் பண்ணுவாங்க இந்த ரொம்ப அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் அந்த மாதிரி எல்லா இருக்கு பத்தியா அதுலதா வந்துட்டு ஆடியோ ஃபிட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அந்த இடத்துல எதாது பத்தி பேசுறோம் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப ஒன்னு இல்ல இந்த நீயா நானாவே பாக்குறோம்ல்ல
ஆமா
நீயா நானேல இந்த ரூமுக்குள்ள வச்சி பேசுறாங்கல
ம்
அப்ப அவுங்க என்ன பேசுறாங்கன்றது கேக்குதா இல்லயா ரூமுக்குள்ள வுட்டுறாங்க நீயா நானா ஆச்சா நீயா நானாங்றேன்பாறு என்ன தினமும் அந்த அ ம் அ சொல்லவதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டான்ல
ஆமா ஆமா ம்
ஒரு ரூமுகுள்ள வுட்டுறாங்க அந்த ரூமுகுள்ள என்ன பேசுறாங்கன்றது வந்து அவுங்க வந்து கேக்குறாங்கல்ல அப்ப அந்த இடத்து ஆடியோ வருதுன்னா மத்த இடத்துலலா ஆடியோ கெடையாது அந்த ரூமுக்குள்ள பேசுறது ஆடியோ வருது
ஆமா
ஆ அவ அத யோசிக்கணுல
கேக்குறே அந்த அண்ணன்ட்டா நா நேர்ல போய் அந்த அண்ணன்ட்ட வந்து வீடியோ வாங்கி பாக்குறேங்க என்ன பண்றாங்க
ஆமா எது அத வந்து சேரி எது நெனைப்பாங்களேன்னு நீ நெனைக்குவே அந்த மாரி ஏதோ சொன்னாங்க ராம்சிங் ராம்சிங்களாமேனு ஆ அப்டியே அவுங்க சொன்னாங்க அப்டின்னு சொல்லி பாரு அ தப்பு கெடையாது நீ பாத்தினாதா உனக்கு தெரியு அந்த அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு கவர் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நா இவங்கட்டயு கேக்குறே ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நீ இந்த மாதிரி ஆ டியோ அதாது கேமரா இருக்கிறது தப்பு கெடையாது சேஃப்டி ஆடியோட இருக்கது வந்து கண்டிப் தப்பான விஷ்யோ நமக்கு சேஃப்டியே கடயாது
சேர் சேரி
ஆ நீ அப்டிதா குண்டத்தூக்கி போட்ற
அதா இன்னிக்கி இன்னதா எனக்கு குண்டு தூக்கி போட்டுட்டாங்க ஜெசிகா வெளயாண்டதே காம்ச்சு ட்டாங்க அப்டின் சொல்லிட்டு ஜெசிக்கா வெளயாண்டது காம்ச்சது எனக்கு ப்ரச்சன இல்ல அது சில சில போட்டு ஒடச்சிர்ச்சு காம்ச்சிருக்காங்க ஓக்கே ஆனா வந்து கேமரா வந்து எப்டின்னா இப்ப ஹால் கதவ தொறந்தோ அப்டின்னா அக்கா கேமரா வந்து நல்லா எதுர்க்கவேதா இருக்கு இருக்கு
தெரியு தெரியு ஏனா அதயே நம்ம இல்லல்ல அதாவுது ஒரு குறிப் பிட்ட தூரோ வரைக்கு கேமரா வந்து கவர் ஆகும்
ம்
ஏ நம்ம நார்மலா போ வாசல்ல வெக்கிறனு அந்த அதாவ்து இந்த வீடெல்லா இர்ந்துதுன்னா அந்த கேமரா வந்து மறையு நம்போ ஓப் ப்பனா இருந்துதுன் வெச்சுக்க அந்த மொன வரைக்குமே கவர் ஆகும்
ம் ம்
ஆ அதனால மே நிச்சயமா கேமரா வந்து ஒங்க ஒங்களடய எப்புடி எந்த போஷன்ல வந்துக் கேமரா இருக்குன்னா உங் உங்க நெலக்கதவ பாக்குற மாதிரி இருக்கு கேமரா
ஆமா அப்டிதா
அந்த டேரக்க்ஷன்ல தா இருக்கு ஏனா வாசல் சைட பாக்கற மாரி இல்ல கேமராங்க
ம் ஆமா ஆமா ஆமா பாத்துட்ட பாத்துட்ட
ஆ அதனால வந்து உங்க வாசல்ல உங்க வீட்டுக்குள்ள வரைக்கு என்ன நடக்குதுன்றத கண்டிப்பா அது பாக்குற மாரிதா இருக்கு
அந்த ஆடியோவ வாங்கிப்பாரு அந்த வீடியோ வாங்கி பாரு ஆடியோ அதுல கேட்டுச் அப்டின்னா நீ வந்து அந்த அண்ணங்கிட்ட பேசாட்டினாலு நீ நடயாட்ட நீ அந்த ஆ அந்த வீடியோவுல என்னத் என்ன இத்த என்ன பாத்த அப்டின்றத நீ ஃபோன் பண்ணி என்ட்ட சொல்லு நானாவுது நடயாட்ட பேசுறே
ஆ ஆ சேரி
ம் எனக்கல்லா நீ சொல்றது பாத்தா எனக்கே திகு திகுன் இருக்கு போய்னா ஒரு பத்து நாள்ருக்குமா
ஆ ஆமா ஆமா
ம்
எனக்கென்னனா எனக்கே பயமாதா இருக்கு ஏ இந்த பாத்ரூம்ல வேற குளிக்றதுலா வேற இதா கு குள்ச்சே ஓப்பனா வேற குள்ச்சே பயமாதா இருக்கு இப்ப ரூம்ல உள்ள பாத்ரும்ல வெளிலலா இல்ல ரூம்ல
ஆ அவுரு ஒரு பாத்ரும் கதுவ சேரி நா கூப்பட்ற
ஆ